ஹலோ
ஹலோ வணக்கம் தோழி
ஆ வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அ சாப்டீங்களா நா இனிமேல் தா குக் பண்ணனு
அப்படியா மணி ஆயிடுச்சு இன்னு சமைக்கலயா
இல்ல மார்னிங் வந்து பாத்தீங்கனா லேட்டா தா சாப்ட்டோ லெவன் ஓ க்ளாக் தா பிரேக்பஸ்ட்டு முடிச்சுட்டு டுவெல் ஆயிடுச்சு சாப்டறதுக்கு அதனால இன்னு கொஞ்சோ ஒரு ரெண்டு மணிக்கு மேல குக் பண்ணலா ஏனா ஆல்ரெடி மார்னிங் செஞ்ச சிக்கன் கிரேவி இருக்கு ரைஸ் ஒன்லி வைக்கணு
அ அப்டீங்களா செரி செரி
சாப்டிங்க
அம்மா பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க சாப்ட்டோ
வீட்ல இன்னைக்கு குக் பண்ணலயா
நா சமச்சுட்ட அம்மா சிக்கன் எடுத்துட்டு வந்தாங்க சரி செய்ய டயம் ஆயிருமேன்னு ஒன்னு மட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஷேர் பண்ணி சாப்ட்டோ
ஓகே ஓகே நீங்க என்ன குக் பண்ணீங்க உங்களுக்கு சமையல்லா நல்லா தெரியுமா
ம் சமைப்ப காலைல அம்மா தா செஞ்சாங்க இன்னைக்கி கோதும தோசை ஊத்துனாங்க அனால அக்கா வீட்டுக்கு போய்ட்டாங்க அம்மா அதனால நா வந்து சாதம் மட்டு வச்ச ஏதாச்சு வெஜிடபுள் வாங்கிட்டு வருவாங்க கொழம்பு வச்சுக்கலான்னு பாத்தா பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாங்க
சேர் சேர்
ம் அம்மா வீட்ல இருக்கருதுனால அவுங்களே இப்ப சமைப்பாங்க
நீங்க என்ன பண்றீங்க படிக்கிறீங்ளா ஒர்க் பண்றீங்ளா ஒர்க் பண்ணி
ம் ஆமா போஸ் ஆபிஸ் போஸ்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ம் ஆமா
சாட்டர்டே சண்டே உங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவா இல்ல
சண்டே சண்டே மட்டோ
சாட்டர்டே உங்களுக்கு போஸ்ட் ஆபிஸ் உண்டு
உம் ஆமா உண்டு
சாட்டடே
இல்ல எல்லா சாட்டடேமே உண்டு உம் என்ன சமைக்க போறீங்க
ஆ மானிங் வந்து நா வந்து சிக்கன் கிரேவி சப்பாத்தி செ
மார்னிங்கே செஞ்சுட்டீங்ளா
நா மார்னிங் வந்து சிக்கன் கிரேவி சப்பாத்தி செஞ்சிருந்தே பிரேக் ஃபாஸ்டுக்கு சோ இப்ப சிக்கன் கிரேவி இருக்கு அதனால ரைஸ் ஒன்லி வெக்கணு ரைஸ் மாத்ரொ வெச்சா போது
ஓகே ஓகே ஓகே
ட்ர்ல மிக்ஸ் பண்ணிதா வெச்சிருக்கே அதனால கொஞ்ச நேரோ அரயா எப்பயுமே சாப்பாடு வந்து வெக்கம்போது அரிசி கொஞ்ச நேரோ தண்ணில வெச்சிருந்து நம்ம செஞ்சம்னா அது ஒரு சாஃப்டாருக்கு
அப்டியா
ஆமா
நா வந்து தண்ணிய அடுப்புல வெச்சதுமே நா அரிசி கழுவி போட்ருவே வெக்க மாட்டே
அரசி நிம்ங்க கழுவிட்டு இப்ப நீங்க குக்கர்ல வெ ப்பிங்ளா வடிப்பிங்ளா
நாங்க வடிப்போ குக்கர்லா வெக்க மாட்டோ
ஓகே ஆஹ் குக்கர்ல வெச்சாலுமே குக்கர்ல வெச்சாலுமே வந்து தண்ணில ஊற வெச் ச்சு செஞ்சம்னா அந்த சாதொ ரைஸ் வந்து உங்களுக்கு சாஃப்டருக்கு அதே மாரி தண்ணி வந்து பாத்திங்கன்னா அ இது வடிக்கிற சாதமா இருந்துச்சுன்னா ஒல வெக்கிறிங்க பா ஒல வெக்கப் அப்போ வந்து தண்ணில அரிசிய போட்டீங்கன்னா அந்த ஒலி ஒல கொதிச்சதுக் க்கப்றந்தான நீங்க போடுவீங்க
ஆமா
அப்டித்தான போடுவிங்க
நா வந்து எனக்கு அம்மா இருந்தாங்கனா அம்மா தண்ணி கொதிக்கும் போதுதா போட்டதுக்ப்புறம் போடுவாங்க எனக்கு அது வரைக்தா வெயிட் பண்ண முடியாது அதனால தண்ணிய வெச்ச உடனயே அரிசி எடுத்து போட்றுவே
ஓகே ஓகே இப்ப நம்ம ஊரு சைட்லா வந்து பாத்தீங்ன்னா ஒலக் கொதிச்சதுக்கப்பறந்தா அரு சிய போடுவாங்க ஏனா அப்பதா வந்து அந்த அரிசி வந்து ஸ்பாய்ல் ஆ காது சொல்லுவாங்க சீக்கிரமா ஸாபாயில் ஆ காதும்பா க அதே மாரி இப்ப ஆ, சீக்கிரமா கெட்டு போகாது
ஓ ஓகே ஓகே ஓகே
த வந்து இல்லேனா சலசலன்ட்ருக்குது அப்டின் நம்ம ஊரு சைட்லே சொல்லுவாங்கே ப்ப இங்கிக்கு ஆ ந்து இப்ப நா வந்து இருக்கற எடோ வந்து பாத்தீங்னா நம்ம நம்ம ஏரியா கெடாது வேற ஏரியா அந்த ஏரியால வந்து பாத்தீங்னா இங்கே என்னா செய்வாங்கனா நீங்க செய்யற மாரிதா ஆ சட்டீலே வந்து தண்ணீ ரைஸ்சு எல்லா ஒண்ணா வ ச்சி அப்டே தூக்கி வெச்சுருவாங்க
ஓ ஓ
அப்டி வெச்சுருவாங்கே அப்ப அப்டி செய்யின் போது நீங்கே என்னா செய்னுன் தெரியுமா அரிசியே கழனி புடிச்சிட்டு அந்த சாப்பாட்டுக்குன்னு தண்ணீ ஊத்தி வெக்கிறிங்க பாத் திங்ளா அந்த தண்ணீயோட சேத் ப்டியே வந்து வஸ்டீங்கனா ஒரு பத்து நிம்ஷோ ஒரு பத்து பதினஞ்சு நிம்ஷொ அது தண்ணீலே வாட்டர்லே வந்து ஆ அந்த ரைஸ் ஊறீர்ச்சு அ அப்பிடின்னா நீங்க சாத வெக்கறீங்கல்ல சீக்கிரமா உங்களுக்கு பா பாயில் ஆவர் அப்பற சீக்கிரம் ஆயிடும் அதே மாரி சாவுது சாப்புதும் போது சாஃப்டா இருக்கும் கொஞ்ச ரஃப்பா இல்லாம சாஃப்டா இருக்கு
சொல்லுங்க அம்மா வந்து சொல்லுவாங்க நீ வந்து நீ நீ சாதம் வடிச்சா மட்டு ஒரு மாதிரி இருக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது அப்ப இதுதான் ரீசனா நா ஒடனே அரிசி போடறதுனால
ஆமா ஒடனே அது அப்பிடி போடுவாங்க பட் நானு இது நா இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்யற மாரிதா நா செஞ்சுக்கிட்டுருக் க்கேன் அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்டு அதே மாரி உல கொதிச்சதுக்கப்பறம் நம்ம ரைஸ் போட்டு பண்ற பாத்திங்களா அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆமா டேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது அது இல்லாம இத நீங்க கொஞ்சம் சரி நீங்க அப்பிடி செய்யறத ஊற வச்சு செஞ்சீங்கன்னா அரைஸ் உங்களுக்கு ஊரம் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃ சாஃப்ட்டா இருக்கும் டேஸ்ட் டிப்பிறன்ட் இருந்தாலும் சாஃப்ட் சப்பாடு வந்து உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும்
அது குக்கர்ல என் நா சமைச்சேன் ஆ குக்கர்லவச்சி ந சமைச்சேனா எதா தக்காளி சாதம் சாம்பார் சாதம் செய்யும்போது அதுக்கு நா உற வச்சிடுவேன் பட் நான் வந்து வடிச்சு சாதம் செய்யறேன் அப்படின்னா நா எனக்கு பொறுக்கிறதுக்கு மாதிரி இருக்கும் அது திரும்ப எழுந்து போய் திரும்ப போகற மாதிரி அலுப்பா இருக்குமா அதனால நான் அங்கயே ஒலவ
அது ஒண்ணும் தேவையில்லை நீங்க வந்து கழணி பிடிக்கிறீங்கல்ல அரசி கழணை பிடிச்சு தண்ணி எடுத்து ஊத்தி அ அப்படி கொண்டு போய் ஆடுப்புல நீங்க வச்சருவீங்க ல அடுப்புல நீங்க வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து கழனி பிடிச்சு தண்ணிய ஊத் கொஞ்சம் எப்பயுமே சாத வடிக்கையில சால்ட் போடணும்
அதுலேயே உப்பு போடணுமா
ஆமா ஏன்னா அந்த உப்பு போட்டா சீ சீக்கிரம் வந்து அந்த சாப்பாடு நமக்கு டேஸ்ட் குடுக்கும் ரெண்டாவது சாப்பாடு சீக்கிரம் கெட்டு போகாது சாப்பாடுக்கு எப்பவுமே எப்பவுமே உப்பு உப்பு போட்டு சாதம் ச சமைச்சோம்னா அந்த சாதத்துக்கு டேஸ்ட் கிடைக்கும் நீங்க குழம்புல ஊத்தி நீங்க சாப்பிடும் போது அந்த சாதம் டேஸ்ட் ஒரு நாளைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க அம்மாவ சாப்பிட சொல்லி பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம்
நா நாளைக்கு பன்னி பாக்குறேன்
எப்பவுமே சாதத்துல உப்பு போட்டு தா சமைக்கணும் ஆனா நானான் போட மாட்டே அதுக்கப்புறம் நா போட்டு பழகிட்ட சோ சாதத்துல அப்ப வந்து இப்ப ப்ப அத சாப்பிட்டுட்டு மறந்தாப்படி என்னைக்காவது சாத்தல ஒப்பு போட ந வடிச்சட்டேன்னா அந்த சோர் சாப்படுறது வந்து பாத்தங்கன்னா டேஸ்ட்
ஆஹ் புரிது புரியுது
நீங்க கலண்ணை புடிச்சு தண்ணி ஊத்தி அப்டியே மூடி வச்சு அடுப்புல வைக்கறிங்க பத்தி ங்களா அடுப்ப வைக்கிறதா அடுப்புல வச் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணாதீங்க மத்த வேலை ஏதாவ இருந்துச்சுன்னா வேலை வேல இருந்துச்சுன்னா வேலை பாருங்க பாத்துட்டு ஒரு பத்து நிமிஷ பதினஞ்சு நிமிஷ கழிஞ் ச்சு அதுக்கப்பறமா ஸ்டவ் ஆன் பண்ற அப்ப அந்த பதனஞ்சு நிமிஷம் அந்த வார் ட்டர்ல வந்து அரிசி வந்து ஊறிரு சோ ஊறிருச்சு அப் ப்புடின்னா அப்ப வந்து சாத வந்து இங்க சாம் சீக்கிரமாவு பாயிலாவுற மாரி இருக்கூ அதே மாதிரி ஸ் சாப்பாடு நம்ம சாப்பட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட் ட்டாவு இருக்கூ
ஓகே ஓகே ஓகே நா பண்ணி பாக்குறே அந்த மாத் துரிதா இந்த மாரிலா கேள்விபட்ட நறைய பேத்துக் பேசும்போத்தா சாப்பா சாப்பாடு வந்து ஒரு ஒருத்தங்களு ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க ஸ் து அது மாரி நம்ப பண்ணி பாக்கணு அப்டின்னும் தோணுது ம் எல்லாரோட ஸ்டைல் எது சமைக்கி
ப நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குறோம்னா நமக்கு நம்ம வீட்டுக்குள்ளருக்கிற அந்த வழிமுற மட்டுந்தா நமக்கு தெரியு சோ வெளியில எடத்துக்கு போனா தா அடுத்தவுங்க என்னா பண்றாங்குங்குன்றது நமக்கு தெரியு அதே மாரி நம்ம ஒருத்தங்குள்ட்ட பேசும் போதுதா சோ நமக்கு தெரியாத விஷயங்களு நமக்கு
ஆமா அப்படதா நறைய ரசத்துலேந்து மீன் கொழம்பு வரைக்கு எல்லாருமே ஒரு ஒரு வகையா சொல்றாங்க நா அப்புள்ளா கேள்விப்பட்டதே கெடயாது இப்ப நீங்க வந்து சாதத்த பண்ணிட் சொல்றீங்க ட்ட ஒரு ஒருத்தவங்களு ஒரு ஒரு மாதிரியு சொல்றாங்க ஆ நெறைய மேஷனு கெடைக்கிது இது மூலியமாவுமே நீங்கே என்னா ஹவுஸ் ஒய்ஃப்பா ஓகே ஓகே
நமக்கு வீட்லே வேலல்லே சமைக்கிறது வீட்டே க்ளீன் பண்றது
ஆ
ரெண்டுவு பேருதா இருக்கோ சோ எனக் வந்து பா ஆமா ரெண்டு பேர்தா இருக்கோ காலைலே அதிகமா வேல இர்க்காது கால்லே எந்திருச்சி வீட க்ளீன் பண்றது து கூட்றது றோ இங்கே வந்து பா தீங்னா நா இப்பா இருக்ற எடோ வந்து பாத்தீங்கனா ஆந்திராலே இர்க்கே
ஆந்திராவா ஓ மேரேஜ் ஆய் அங்க போயிட்டீங்களா
ஆமா
ஓகே ஓகே ஓகே
இருங்களா நம்ம ஊர்ல செவ்வாகிழம வெள்ளிக்கிழம நம்ம பூஜ பண்ணுவோம் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா திங்க கிழம திங்க கிழம சனிக்கிழமயும் தா பூஜ பண்ணுவாங்க அன்னைக்கு தா வீடெல்லாம் கிளீன் பண்ணி சாமி இதெல்லாம் பூஜ ரூம்லாம் கிளீன் பண்ணி
உம்
கம்மி பண்ணவா இங்க வந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வரும் எனக்கு வந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ஃபைவ் ஓ களாக் ஃபோர் தேட்டி ஃபோர் ஓ கிளாக் பைவ் ஓ கிளாக்ல்லாம் வந்துடும்
ஓகே
வந்துருச்சுன்னா ஒரு ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் தண்ணி வரும் சோ நா வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கில்லா எந்திரிச்சிடனா டிரஸ் ஊற வச்சிருப்பேன நைட்டே ஊ வச்சிருவேன் டிரஸ்சு ரொம்ப அதிக டிரஸ் அது நா வந்து வீட்டு இருக்கும் போது பாத்தங்கன்னா நா சாரீல்லாம் யூஸ் பண்ண மாட்ட நைட்டி மட்டும் தா யூஸ் பண்ணுவேன்
ஆஹ்
உங்கலொட டிரஸ் ரெண்டு பேத்து டிரஸ் கம்மியான ஒரு நாலுடிரஸ் அஞ்சு டிரஸ்தா இருக்கும் டூ டேஸ் ஒன்சு நா வாஷ் பண்ணி போற்றுவன் வா அது வரும்போதே வாஷ் பண்ணி போட்டுட்டு தண்ணி புடிக்கிறது கிளீன் பண்றது எல்லாமே வீடு மட்டும்தா கிளீன் கூட்ட மாட்டேன் மத்தது எல்லாமே வந்து பாத்தீங்க நா ஆறு மணிக்கு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ தண்ணி வரும் மோட்டர் ஓடிட்டு இருக்கும் போது டேங்க ஃபுல் ஆயிட்டு இருக்கு அந்த கேப்லய வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல குளிச்சிட்டு வந்திருவே எல்லாம் வேலையையும் முடிச்சிருவேன் சொ அதுக்கறம் வீட கூட்டி போட்டுறது அதுக்கப்புறம் வேலையே இல்ல பிரேக் ஃபாஸ்ட் செய்றது நா ஆறு மணிக்கு ஆறு மணிக்கே முடிச்சுடேன்னா அதுக்கப்புறம் ஒரு வேளையும் இல்லையே சமைக்க கிர வேல மட் நா சமைக்கிறது ஆறு மணிக்கே சாப்ப நாங்க சாப்பிட பத்து மணி ஆகும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆமா அதனால ஒரு ஒன்பது மணி அந்த டைமுக்கு வந்து ஆரம்பிக்கிறது
ஓகே ஓகே ஓகே இந்த மாதிரி ஷெடியூல் வச்சு பண்றதும் கரெக்ட் தா இப்ப என்ன கிச்சனுக்கு நால்லான் போனேனா பாத்திரம் ஒரு ஒரு மணிநேரத்துக்கு ஒரு தடவ விளக்கிட்டே இருக்கற மாதிரி இருக்கும் அது பாத்திரத்த பத்தாலே அவ்ளோ ஒரு டயர்ட் ஆயிடும் எனக்கு அதனாலே போட்டுறது சரி மொத்தமா சேர்ந்தா பண்ணிகலாம்
நா வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு டைம் பாத்திரம் விளக்குவேன் ஈவினிங் ஒரு டைம் விளக்கிடுவ
ரெண்டு டைம்ல விளக்குவீங்க
ஆமா ரெண்டு டைம் விளக்கினேன் அதிக நாங்க ரெண்டு பேரு தானே ஆனா இருந்தாலும் அது என் ஜாம வந்துரு இருக்கும் சோ நா ரென் டைம் விளக்குறேன் அது எங்க வீட்லய சொல்லுவாங்க வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக ப்ப வந்து இன்னும் கிச்சன் சிங்க்ல வந்து ஒரு பாத்திரம் கிடக்கு கூடாது சோ யூஸ் அந்த அந்த டைமே அத வாஷ்
அது சொல்லுங்க அதுதா அம்மா சொல்லுவாங்க முதல்ல சாப்பிடுங்க தட்டக் கழுவ வேண்டும் டீ குடிச்சினா
ஆமா அத உடனே உடனே செய்ய அப்படீம்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதுதா
அது அந்த ஒரு தட்டு தா ஆனா அத கழுவுறதுலியும் அவளோ ஒரு ஆளு ப்பு நமக்கு
ஆமா அதனால வந்து என்ன பண்ணிறது நா வந்து அதுல சிங்க்ல வச்சு வச்சிருவ பெஸ்ட் ஈவ்னிங்கே குக்கிங் குக்கிங் வேலைைய எல்லாம் முடிச்ச நா எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சு டுவே அப்ப மார்னிங் எந்திரிச்சோன்னே கழுவறதுக்கான வேலை இருக்
ஆமா ஆமா
நைட்டு சாப்பிட்டு அந்த பிளேட் ட்டு அப்புறம் இந்த பாத்தரம் மட்டும்தா இருக்கும். அப்ப வந்து என்ன செய்வோம் ஆஹ், நா என்ன செய்வேன், அதுக்கப்புறம் குக்கிங் பண்ணுவ குக்கிங் பண்ணிடு மத்த சாமான்ல்லாம் சாப்டது எல்லாமே எடுத்து வச்சுதா, அதுக்கப்புறம் அத ஒரு தடவை வாஷ் பண்ணிவச்சு ருவ
ம். சோ ரெண்டு தடவ முடிஞ்சிரும்.
அப்புறம் அதுக்க அப்புறம் லஞ்ச்சு தானே. சோ லஞ்ச்சுகலாம் வாஷ் பண்ண மாட்டேன். அதுக்கறம் பாத்திகனா ஈவிங் டீ போடுறதுக்கு பாத்திரம்லா இருக்கும் அப்றம் நைட் குக் பண்றது சாப்படறது. அந்த பாத்தர எல்லாம் எல்லாம் எடுத்து வச்சு ச்சு நைட் ஒரு தடவ வாஷ் பண்ணி வச்சுட்டனா, முடிஞ்சு போச்சு இந்த ரெண்டே ரெண்டு டைம்ல நா வாஷ் பண்ணுவ சரிங்க தோழி பதினோரு பதினோரு நிமிஷம் சோ, அது உங்களுக்கு நா வந்து கால கட் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு வந்து நா கால் பண்ற
ஆ ஓகே. நன்றி நன்றி.